ம்
சொல்லுங்க தோழி எப்படி இ ருக்கிங்க
கன் தோழி நீங்க எப்
அஹ் நல்லா இருக்கன் தோழி சொல்லுங்க தோழி ஆயிடுச்சுங்க தோழி
ம் ஓகே தோழி ஓகே தோழி ஆஹ் எல்லாம் முடிஞ்சிருச்சு தோழி படுக்கலாம்னுட்டு சரி உங்ககிட்ட ஒரு கால் பேசிட்டு போயலான்னு வந்தேன் தோழி
ஹம் ஹம் சொல்லுங்க தோழி காலல பசங்கக்கெல்லாம் ஸ்கூல்லு நாளைக்கு வந்து சரி கொட்டை கொழம்புனா செய்யலான்ட்டுன்னு எல்லாம் ஊரு வச்ச ச்சு ரெடி பண்ணிருந்தங்க தோழி எல்லாம் கொட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி சரி அது நம்மளுக்கு நல்லா சத்தா இருக்கும்ல கொட்ட அதெல்லாம் எடுத்துக்கிட்டா உடம்பு சில டைம் மொளக்கட்டியு சேர்த்து உண்டுங்க தோழி ஆ அ அ அ சில டைம் அப்டியெல்லா செய்வ சுண்டல் பண்ணுவ அப்டியெல்லா செய்ய மட்டு நீங்க
நா குட சுண்டல் வந்து சாலடா பண்ணி சாப்ட்ருக்க தோழி
ஆ ஹா
அப்பிடி இல்ல தோழி பச்சையாந்த ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவன் தோழி
ஆ ஹா சில பேரு வந்து ம் ம் பச்சயா மொள கட்டிட்டு அப்டியே சாப்புட்றாங்க தோழி சாலட்னா அப்டிதா அதுல வந்து கேரெட்டு அதெல்லா துருவி ட்டு ஆ அப்டியே பச்சையா சாப்டுவாங்கொ பச்ச பயாறு மூக்கல்ல அதெல்லா நம்பளுக்கு கொஞ்ச அது பழக்கொ இல்ல தனால ஒத்துக்க மாட்டேன்தது சாப் ட கொஞ்சொ கஷ்டமா இருக்கு உம் அத நம்ம பழகிட்டா நம்ப ரொட்டீனா அங்கனா நா இர்ந்த எட்த்துல ஃபர்ஸ்ட்டு வெளியூர்ல இருந்தமோது தோழி அந்த ஊர்லேல்லா வந்து ஹிந் தி மராட்டிகாரகூ அவுங்கோ வீட்டுக்கெப் ப்ப போனாலுமே அவுங்க ஒய்ஃபு அங் அவுங்க வீட்டுக்காரவ்ங்கன் து எப்பமே ஒரு பவுல்ல போட்டு வச்சுட்டு காலைலயானா சாப்னர் பாங்கோ அப்ப போயிட்டு நா கே ப ஏ இது இப்டி சாப்ட்டுட்டு இருக்கீங்கோ அ சொன்ன மாரி அதுல ஒரு லெமன் புழுஞ்சிட்டு அதுல சாட் மசாலா எல்லாமே போட்டு பச்ச நைட்டு ஊற வச்சு மொள கட்டி வச் ச்சுருவாங்ளா வச்சுட்டு அத வந்து தெனமு ஒரு ஒரு கப்பு ஹெல்தியா எடுப்பாங்கொ அப்ப என்ன அப்ப எல்லா எனக்கு புரியலீங்க தோழி இவுங்க எதோ சாப்புர்றாங்க இது பழக்கம் போல இவுங்க சைடுல அப்டின்ட்டுனே ஆனா இப்போ வந்து அது கொஞ்சம் மெச்சூர்டா எல்லா யோசிக்கும் போது ஓ இதெல்லா ஹெல்தின் தனால் தா அவுங்க அப்பத்துலெந்தே இதெல்லா வந்து தெனமு பழக்கம் படுத்திருந்தாங்க போல பிட்னஸ்ஸா இருக்குது அதுக்காக அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க கல டிஃபன் எடுக்க மாட்டாங்க தழ இப்படிதான் உங்க சாப்பிடுவாங்க கால ஒரு ஒரு கப்பு இது சாப்பிட்டுட்டா அவ்வளவுதான் உங்களுடைய பிரேக் கஷ்டங்க தோழி
உஹம் உம் உம் சுப்பத்தலி
ஆமா ஆஹ் அந்த பச்சை இதுல கேரட்டும் துருவி போட்டுருவாங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுப்பாங்க அதுலய எல்லாமீன் ஒன் புரிஞ்சு
சூப்பரா இருக்கு தோழி நான் கூட நான் சாப்பிட்டு இருக்கேன் செம்ம டேஸ்ட்டு ஆனா அவ்வளவோ சாப்பிட முடியமாட்டேன்து கது தல்ல
ஆமாங்க
அது ரெண்டு மூணு வாய் தான் நம்ம வாய்க்கு ஏற்ற போல சாப்பிடறோம் அது எப்படாப்பா அப்ப காலிய ஆகும் போலயே யோசனை பண்றதா இருக்குது யா தக்க தட்டுல போய் போட்டு விட்டுலாமா அப்படின்ற போல மைண்ட் செட் ஆகுது
அது அதுதாங்க தோழி சொல்றா நம்ம பக்கம் பழக அதெல்லாம் பழ வரல அதல்லாம் நம்மளுக்குப்ப அது கஷ்டமா இருக்கு அவங்க பக்கம் எல்லாம் சின்ன வயசுலே இருந்தே பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே பழகுறாங்க தோழி அவங்க பையன் கூட அது கொடுத்து பழகுறாங்க அது என்ன ஆகுதுன்னா தெரியவேனா அதெல்லா அவனுக்கு அசல்ட்டாக இருக்கு சாப்பிட்ருல்லா இது என்ன பெரிய விஷ் யங் கிடையாது வீட்லயே அப்ப இருந்தே சின்ன வயசுலந்தே குடுத்ததுதானே இப்ப நம்மசங்களுக்கெல்லா குடுங்கபோ தூக்கி போட்டுருவாங்க இது என்ன பச்சையா சாப்பிடுறதா வேக வச்சே சாப்ட்டாவே பிடிக்காது அப்படின் தான சொல்லுவாங்க நீங்கல்லா வேக வ ச்சு சுண்டெல்லா குடுத்தா கூட சாப்பிட மாட்டேன்ன்றாங்க தோழி கொழம்புல போட்டாலு செரி வேக வச்சு குடுத்தாலு செரி எடுக்க மாட்டேன்றாங்க
நம்மளுதெல்லா எடுக்காதுங் தோழி நம்மள்ங்கெல்லா சிக்கன் பிரியாணி வாங்கி தெரியா சிக்கன் வாங்கி தெரியா பிஷ் வறுத்து தெரியா இப்படி ஆம்லெட் போட்டு தெரியா இப்படிதான் கேக்குதுங்க நம்ம பிள்ளைங்க
சிக்கன் ரைஸு நீங்க சொன்ன போல பிரியாணி ஆஹ் அந்த ந அப்போதைக்கு அந்த நாக்குக்கு என்ன டேஸ்ட்டா இருக்கோ அதுதாங்க தோழி வேணு ஆனா இதுதாங்க எழுதி அது வந்து இது புரிய மாட்டங்கது இவங்களுக்கெல்லா வந்து களி செஞ்சா களியா என்னா இது களி யார் சாப்பிடுவா அப்பிடின்றாங்க தோழி களியில எவ்ளோ பெனிஃபிட் இருக்கு எவ்வளோ சத்து இருக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பா தோழி
ஆஹ் நல்லதுதானே களி நம்மளுக்கெல்லா செஞ்சு குடுத்தா போது யாருனா உக்காந்து சாப்பிட்லா களிய அப்படின் தோணுது உண்ம தான ஆஸ் இதுக்கு வேணா சொல்லு போது இது கூட கறி கொழம்பு களி இதல்லா ஏனா நம்ம முன்னோருமோரு வந்து அதெல்லா செஞ்சு பழகிருக்காங்க அம்மாவா இருக்கட்டு பாட்டியா இருக்கட்டு யாரு வீட்டுக்கு போனாலு செஞ்சு குடுப்பாங்கோ இப்ப எல்லா அது எங்கங் தோழி
எங்கத் தோழி எல்லா இப்பருக்குது சொல்லப் போல
அதுதா பசங்கப் புதுசா பாக்குறாங்லே நம்ம களி பண்ணி குடுத்தாவே இதுவா இது எப்பிடி சாப்பிட்ணு மெல்லன்னுமா முழுங்கனுமா னு கேக்குறாங்க எங்கிட்ட ஒரு கொஸ்டினு
என்ன கேக்குறாங்க தோழி
அத வந்து மெண்டு சாப்பிட்ணுமா முழுங்கி சாப்பிட்ணுமா களி எப்படி சாப்பிட்ணுன் கேக்
நீங்க சொல்லி் குடுங்க முழுங்குணு அப்படின் சொல்லி் குடுங்க தோழி
இப்ப இருக்கற ஜெனரேஷன் வந்து அப்பிடி இருக்காங்க அந்த அளவுக்குன்றே நானு
கண்டிப்பா கண்டிப்பா உம்
து அவங்களால வந்து எல்லாமே எல்லா விஷயத்திலுமே வீக் கா இருக்காங்க தலவலி வர்து கண் பார்வ செரியா தெரியிறதில்ல சீக்கிரமா சுகர் வர்து இந்த சுகர் வந்தா கூட என்ன சொல்றாங்கோ நீங்க வந்து நெறைய இந்த ராகி இந்த மாரி கம்பு இந்த மாரி ஐட்
தின்னரிசி இப்ப நெறைய ஓ வந்து சாமரிசி தின்னரிசி ரிசி குதுரவாளி அரிசி இப்பிடின்றது வாழ்க்கப் பழைய வருதுங்க
எங்க அம்மா என்ன செய்வாங்கக் தெரியுமாங்க தோழி கூலி வேல தான் எங்க அம்மா அப் இப்ப எல்லாம் நெறைய போவாங்களா அப்பா சின்ன வயசுலேயே எறந்துட் ட்டாங்களாம் அதனால எங் பாட்டி என்ன பண்ணுவாங்களா எல்லா வேலைக்கும் அனுப்புவாங்களா அவங்க கஷ்டப்பட்டு தம்பி மாரு அண்ணா எல்லாமே இருப்பாங்களா எல்லாரயும் பாத்துக்கணுமா அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கூலி வேல செஞ்சுட்டு வரும்போது இந்த தினை அரிசி இந்த மாரிதான் நீங்க சொன்ன மாரி சாம அரிசி இந்த மாரி ஒவ்வொரு கிலோ குடுத்தனுப்புவாங்களா வேல செஞ்சுட்டு க்காக அத எடுத்துட்டு வந்து அவங்களுக் செஞ்கி தா வீட்ல அன்னைக்கு ஃபுல்லா பண்டயம் அது செய்தே எப்பயோ வாரத்துக்கு ஒரு வாடி தா செய்வாங்ளாம் ஆந்த மாரி அப்பல்லா ரொம்போ இது அந்த மாரி எப்டி இருந்தாலு அது சேர்த்துருவாங்கலா தினை சாமு இந்த மாரி சொன்னதெல்லா அம்மாக்கு வந்து அப்பந்தே ரொம்ப தெரியுமா நம்மளுக்கெல்லா இப்ப தெரியாதே இதல்லா புதுசா வர்ற மாரி இருக்கு உண்மைலே இதெல்லா எனக்கு ப்பதா அது பேர் கூட தெரியாது உங் தொழி ஆனா அம்மா எல்லாமே கரெக்டா சொல்றாங்க
உம் உம் உம்
அதல்லா பாத்து பலகல சாப்ட்டு பலகல அவுங்க இந்த ஜெனரேஷன்ல அதல்லா இருந்தது
பாத்து பலகுல இல்லன்ற தோழி அது வந்து இப்ப ஜ இப்ப இருக்கறதுக்கு வ வெறும் எல்லாம்ம மருந்தா இருக்கறதுனால இப் அப்புடியெல்லா சாப்ட்டிங்கன்னா ஒடம்ப தேத் திக்கலா அப்டின்
அதனால பலை பலை பலைய உணவே திரும்பி எடுத்துன்னு வர ஆரம்பிச்சுட்டாங்கோ ஆமா ட்ரெண்டிங்கா போது இப்போ இப்போ இதுன்னா ட்ரெண்டிங்கு லேட்டஸ்டா வந்துகற ஃபுட்டு அப்டின்ற மாரி வந்துட்டு சிங்க இப்போ பலசே வந்து திரும்பி அதுதா சொல்ற நா வந்து என்ன சொல்றது நா இதெல்லா புதுசா வந்ததுன்னு நா நென்சிட்டு இருக்க எங்க அம்மா சொல்லும் போதுதா தெரிது நாங்க எல்லா அந்த காலத்துல இருந்து இதுதா சாப்டுவோ அரிசியெல்லா இப்பதா வந்துது அப்டின் அவுங்க சொல்லிதா நா புரிஞ்சிகிட்டேருந்த அதுக்காவ சொல்ல வந்த ஒங்ககிட்ட இதல்லா நா ஓ சிறுதானியனா இப் டெரண்டிங்கு அப்டின்ற மாரி நா நன்சிட்டுருந்த இப் இப்பதா பாக்கறாங்க போல ஜனங்கள்லா இப்டி இதா அப்டின்றது வந்து நம்மளுக்கெல்லா தெரியாமன்ச்சு அந்த மாரி அம்மா வந்து இ இல்ல இதல்லா பலைய காலத்துல தெனமும் இதுதா அரிசி செய்வாங்கோ இதுல தான் நாங்கல சா ப்டுவோம் ரைஸ்ன்றது என்னைக்கோ ஒரு நாள் தா அந்த சாதம்ன்றதே செய்வோ அப்போ அவங்களா ஹெல்தியா சாப்பிட்டதுனால இந்த ஏஜ் வரைக்கு கூடம் அவுங்க ஓரளவுக்கு நல்லாருக்காங்கோ ஆனா நம்மளுக்கு என்ன ஏஜ் ஆவுது நாப்பது முப்பத்தஞ்சு ஆஹ் நம்ப எப்
ஜன ஆவுது ஆஹ்
எவ்ளோ ஹெல்தியா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம்
நம்மளுக்கு இப்ப கால் வலிக்குது முட்டி வலிக் படுக்குருதுனாவே பயமாக்கிது தோழி எனக்கு
உம் எல்லா வழியு இப்பவே வரு எவ்ளோ வீக்கா இருக்கோ நாம்ப
கண்டிப்பா தோழி
இப்ப வரைக்குங் கூட எங்கியாச்சும் வெளில போயிட்டு வந்தா ஆக்டிவா இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுவது வயசாகுதுங்கோ எங்க போயி தங்குனாலுமே
மாமியாருக்கு
ஆ அவ்வளோ ஆயிட்டு கூட அவங்க எங்கயாச்சும் வெளியே சுத்திட்டு வந்தாக்க தோழி நீங்க எதானே இவுங்க காலைல அஞ்சு மணிக்கு ஷார்பா எழுந்துரு ஷார்பா எழுந்து எல்லா வேலையு ரொட்டினா அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா என்னால முடி முடிய மாட்டேங்குது வெளி வெளிய எங்கனா சுத்திட்டு வந்தாக்கா எ சுத்தமா எழுவே முடியாதங்க தோழி அப்படியே ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் வேணு எனக்கு அந்த மாரி இருக்கு நம்ம ஒடம்பு ப்இருக்கிற ஒடம்பு உண்ம அதுதானே
உன்ம அதுதான் தோழி உம்
தா எந்த அ ஆ அந்த காலத்து சாப் பாடு எந்த அளவுக்கு அவங்க நல்லா எடுத்துருந்தாக்கா இந்த ஏஜ் வரைக்கும் அவங்க அவ்வளோ நல்லா ஆக்டிவா இருக்க முடியுது
உம் உம் உம் ஆமா தோழி
முடிஞ்சம் வரைக்கும் நம்மளும் அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும் நம்ம பசங்கக்கும் அந்த மாதிரி தான் எடுக்க சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கத்து கொடுத்து மாற்றணும் ஒலி இல்லைங்களா சொல்லுங்க தோழி நீங்க என்னாவா சிறுதானியத்தில என்ன தோழி செய்விங்கள் என்ன ஸ்பெஷலு எது
சாம அரிசில பொங்கல் பண்ணி சாப்ட்டா நல்லாருக்கு தோழி தின்ன அரிசிலயு பொங்கல் பண்ணி சாப்ட்டா நல்லா இருக் கா சபகூ சபகூதிஸ் சவா என்னா குத் சரிசி சமச்சு என்னாடி அரிசி ஏய் இல்ல ரிசி செகப்பு அரிசி ஆ அதுல புட்டு பண்ணி சாப்ட்டா வேக வெச்சு நல்லா ஊறு நைட்டெல்லா ஊற வெக்கணு தோழி ஊற வெச்சுட்டு காலைல நல்லா கொல நல்ல கொலையா வேக வெச்சுட்டு அதுல தேங்கா வே சக்கர குட்டு சாப்ட்டா அது ஒரு புட்டு ரைஸு
நீங்க புட்டு எல்லா செய்விங்ளா தோழி தெரியுமாங்கோ எனக்கு புட்டு வகைகள்லா தெரியாது
நாலு
சூப்பர் சூப்பர் நல்லா
எங்க ஃப்ரெண்டு ஏ ஏ ஃப்ரெண்டு பொண்ணு வைஸ் வந்தா நா அது
நல்ல விஷயங்க தோழி அவங்களுக்கு செய்ய வராதுனாக்கா நீங்க கண்டிப்பா அடிக்கடி செஞ்சு எடுத்துட் போங்க நல்ல இது அது
கண்டிப்பா தோழி நா பண்ற தோழி அவுங்களையு அவுங்களுக் மெழுக்கா இருக்குனு தோழி நல்லா ட்ரெஸ் பண்ணோ வெளிய சுத்தணு அப்டிதா என்னோட ஃபிரெண்டுக்கு தோழி விஜி
வேறெந்த விஷயமே அவங்ளுக்கு தெரிஞ்சிருக்காது போல தோழி
எதுமே தெரியுது அவங்க ரொம்ப ட்ரெஸ் பண் நா எப் ப பாத்தாலு டிரெஸ்ஸிங்லதா இருப் ப ஏ இப்டி இருக்கன்னு கேட்ட எனக்கு பழகிடுச்சி நா என்னா பண்றது குளிச்சமா மேக்கப் பண்ணி ஒக்காந்துகுணுன்ட்டு எப்ப பாத்தாலு ஃபிரஸ் ஷாவே இருப்பா தோழி எனக்கே பொறாமையா இருக்கு
ஆம் நல்ல விஷ்ய இல்லைங்களா தோழி அந்த மாரி இருக்கறது இப்ப எல்லாருக்குமே அப்டி வராதுல்ல நைட்
கண்டிப்பா கண்டிப்பா அவோ வீட்ல இருந்தா கூட நல்லா ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணின்னு ஒக்காந்துனிப்பா சேர் கட்டுல என்னாடி பண்ற மேக்கப் பண்ணினு ஒ ன்னாது எங்கடி போற எங்கு போலயே சும்மா அப்டின்னுவா அடி போடிடி அப்டின்ட்டு ஏ ஃபிரெண்டு திட்டுவாங்க ஆனா அவ பண்றது நீட்னஸ் எல்லா புடிக்கு ரொம்ப புடிக்கு ரொம்ப நீட்னஸா பண்ணுவா அவ வந்து அவளோட அழக து வந்து ம்ச் ஆஹ் இன்னோ நல்லா பே மேல்மையா காட்டுவே நா பியூட்டிஷியன் இல்ல சொல்லல எனக்கு அந்த அளவுக்கெல்லா அழகு பண்ணி பண்ணி அவ கூட சேந்து அவுளுக்கு போட்டியா நோ அடின்
அது நல்ல விஷ்யந்தானே இப்ப அவங்ளால நீங்க கத்துக்குறிங்கனாக்கா அப்போ ஆம்மா அது வந்து நம்போ எவ்ளோ தூர போய்
சுடிதாரே போட மாட்ட தோழி நானு அவள பாத்து பத்து சு சுடிதார்னா கூட வாய்ங் இனுண்டா அப்டின்னிட்டு இப்ப மாடலாருக்கு க்கற தோழி என்ன மாத்தது அவதாங்க சத்திமாஸ் சொல்ற அவங்கதா மாத்தன லைஃபே எனக்கே நல்லா ஒரு விஷ்ய ஆஹ் இவளாட்ட இப்ப என்ன பாத்து நல்ல நெறய பேர் இம்ரஷன் ஆய்ருக்காங்க எதனாலனா இந்தக் அக்காவே இப்டி இருக்க சொல்லு நம்பயே இருக்கக் கூடாது அட ஆனா எனக்கு மா எனக்கு மாட் உடல் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டுதா பியூட்டிஷனா இருந்தாலும் பர்ஸ்டுப் நா வந்து பியூட்டிஷனா இருந்தாலு ஆஹ் இல் அந்த அளவுக் க்கு எனக்கு என்னோட வேலய பாக்கவே சரியாக்கா ஆனா இவ கூட சேந்துட்டு நெறய ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச் வச்சிருக்க மேக் க்கப் போட ஆரம்மிச்சிருக்க ட்ரெஸ்ஸிங்னெஸ் நிறய மாத்திருக்க
சூப்பர் சூப்பர்ங்க தோழி சூப்பர்ங்க தோழி பரவால இவ்ளோ இம்ரூமெண்ட்டு ஆயிருக்கிங்கனா அவங்ள கண்டிப்பா பாராட்ணுங்க தோழி எவ்ளோ தூரம் அவங்ள மறக்காம சொல் அப்டிங்கனா அதுவு பெரிய விஷ்யம் எல்லாருக்கும் அந்த மனசு வராது
அப்டி இல்ல மனசு வந் வராதில்லங்க அப்டி சொல்ல நானு மனசு வராதுன் றதுல அவ அந்த அளவுக்கு ரெடியாவ்வா புரிதுங்லா அவ்ள சுத்தி இருக்கவங்கலு இவ்ள பாத்து கூட ரெடி ஆகுறாங்களா எனக்கு அது தெரியல ஆனா நா ரெடியாயிரேன்
செரிங்க தோழி நம்ம இன்னொரு கால்ல பேசலாம் நன்றி
நன்றி தோழி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தோழி ஓகே தோழி நன்றி நன் சரி